ஹலோ என்ன பண்றீங்க
நான் ஒர்க் பண்ணிட்ருக்கேன்
வேல பண்ணிட்டு இருக்கீங்ளா சேரி சேரி நா சும்மா தாங்க வீட்ல இருக்கே சாப்ட்டீங்களா காலயில
ஆ சாப்ட்டுதா வந்தே
என்ன சாப்டிங்க
சாப்பாடு பொரியல் கொழம்பு
ஓகே ஓகே தம்பிங்க ஸ்கூலுக்கு பேய்ட்டாங்ளா
உம் ஸ்கூல் இன்னக்கி லீவு
ஓ ஆமால்ல புதுசா ஒ இந்த வாரோ தா ஃபர்ஸ்ட்டு வரோ சாட்டர்டே அதுனால லீவா
அடுத்த வர சனிக்கெழமயல்லா வச்சுருவாங்க ஸ்கூலு
ஆம்
பாப்பா என்ன பண்றாங்க
பாப்பா இப்பதா தூங்னா துங்கனதுகப்றோந்தா சரி ஃபோன் பண்லாமே அப்டின்ட்டு கால் பண்ணே நா உங்களுக்கு
உம்
எப்டி போது உங்க ஒர்க் எல்லா பரவாயில்லியா
ஒர்க் எல்லா அப்டியே போயிட்ருக்கு
மூண்ணேலா ஆபீஸ் ஆஃபீஸ்ல இருக்குபோது நல்லா இருந்துச்சு இப்ப வீட்ல இருந்தா போர் அடிக்குது பேசட் ஆஃபிஸ்க்கே போயிர்லாமானு தோணுது
இப்டி தோணுதா
அ ஆமா என்ன நீங்கல்லா ஆஃபீஸ்ல ஜாலியா இர்
ஜாலியா இருக்கோ நாங்களா நீங்க வீட்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க
உம்
நீங்க வீட்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா
ஆமாங்க வீட்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுருக்கோ வீட்ல வேல செய்ணுல்ல வீட்ல வேல செய்ணு கொழந்தைய பாத்துக்குணு
கொழந்தைங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணு
ம்
ஆஃபிஸ்னா ஒரே வேலயா முடிச்சிர்லா வீட்லன்னா அந்த வேல செய்ணு இந்த வேல செய்ணு வீட்டு கூட்டணு பாத்ரோ கழுவணு துணி தொவைக்கணு
இப்ப அப்டிதா தோணு ஆஃபீஸ் வந்ததுக்கு அப்றோ கொழந்தைய மிஸ் பண்ணுவீங்க
ஆமா
எப்படா லீவ் கெடைக்கும் கொழந்தை கூட இருக்கலா அப்டி தோணு
ம் கொழந்தை இருக்கறதுனால கொஞ்சோ ஓகே இதே கொழந்தை இல்லாம தனியா இருந்தோன்னு வச்சுக்கோங்க ஆ மேனேஜ் பண்ணவே முடியாது ஆஃபீஸ்ல எல்லாரும் நல்லா இருக்காங்ளா
எல்லா நல்லா இருக்காங்க உங்க மாமியார் நல்லா இருக்காங்ளா வீட்டுக்காரு நல்லா இருக்காரா
எல்லாருமே நல்லா இருக்கோ
ம் அம்மா அப்பாலா நல்லா இருக்காங்ளா
எல்லாருமே நல்லா இருக்கோ
பேசினீங்ளா